ஹலோ
வணக்கம் சார்
வணக்கம் அக்கா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
வணக்க தம்பி எப்டி இருக்க நல்லா இருக்க நீங்க எப்டி
அ நல்லா இருக்கே கா சாப்ட்டீங்ளா
சாப்ட்டம்பா நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்ட என்ன ஸ்பெஷல்க்கா இன்னிக்கி
இன்னிக்கு ஸ்பெஷல் வந்து மீன் கொழம்பு பா
மீன் கொழம்புங்ளா ஓ சூப்பருக்கா யாரு பண்ணது
அக்காப்பா அக்கா பண்ணாங்க
சூப்பருக்கா உங்களுக்கு இது உங்களுக்கு மீன் கொழம்னா ரொம்ப புடிக்குமோ
ஆ புடிக்கும்ப்பா மீன் வறுத்து வறுவல் சாப்டுவோ ரொம்ப மீன் கொழம்பு புடிக்கும்ப்பா
அ மீன்ல எந்த மாதிரியான வகைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து இது சங்கரா மீன் ரொம்ப புடிக்கு பா அது ரச வச்சி ரசத்துக்கு அத பொறியல் பண்ணி சாப்ட்டா வேற லெவல்ல இருக்கு
க்கா இந்த சங்கரா மீன்னா இந்த ரெட் கலர்ல இருக்குமே அதுவா சின்னதா இருக்குல்ல அது
ம் சின்னதா தா ப்பா இருக்கு அத பொறிச்சி சாப்ட்டா சூப்பரா இருக்கு ரசத்துக்கு
அ ரேட் எவ்ளோகா இருக்கு அதுல ரேட் அதிகம்னு கேள்விப்பட்ட
அது ரேட் அதிகம் தாம்ப்பா
சூப்பருக்கா எவ்ளோ வரு ஒரு கே ஜி
அ அது அம்மா தா பா வாங்குவாங்க என்னன் தெரியில
செரிங்க எனக்கு தெரியாது யூடூப்ல பாத்தே இது வெல அதிகமா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்டின் கேள்விப்பட்டே
டேஸ்ட் நல்ல டேஸ்ட் இருக்கு நீங்க சாப்ட மாட்டீங்ளா
ஆ இல்லக்கா நா சாப்ட மாட்டங்கா
ம் சரிப்பா
என்ன மாதிரியான வேற மீன் வகைகள்ல எ ந்த மாதிரி இப்ப மீன் பூட்டு பண்றாங்க எறால் பூட்டு அந்த மாரி நெறைய பண்றாங்க இல்லையா மீ
வந்து எறால்க எறால் எனக்கு ரொம்ப புடிக்கும்பா அது அந்த ஆத்துல புடிப்பாங்க பாத் தியா பெரிய பெரிய எறா ஒன்னு ஒன்னு அந்த மீன் சைஸே இருக்கு அந்த எறாலு
அ ஆ
பார்த்தன்னா அது ஒரு அர கிலோ இரநூறுபா அது எரநூத்தி ஐம்பது ரூபா நேத்து கூட வாங்குனது அரகிலோ எரநூத் அம்பது ரூபாப்பா அது நல்லாருக்கு
ஆ
ஆ அப்பற வந்து பாத்தோனா வச்சுக்குங்க எனக் தயிர் சாத ரொம்ப புடிக்கும்ப்பா தயிர் சாத ஆ தயிர் சாதோ ஒரு லெமன் ஊறுகா இருந்தா போது
செம் சூப்பர்க்கா சூப்பர் கா எனக்கு கா எனக்கு பிடித்த உணவுன் பாத்தீங்னாலே எனக் தயிர் சாதந்தா மொதல்ல அதுக்கு வெறு தயிர் சாதமே சாப்டுவே நாளா ஓ சூப்பர்க்கா என்ன என்ன என்ன சொன்னீங்க என்ன சாப்பாடு
தயிர் சாதம்ப்பா
செரிங்கக்கா தயிர்சாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு புடிச்சமான உணவு வேற எந்த மாதிரி நீங்கந்த உணவுகள் வந்து நீங்களா சமைச்சு இந்த உணவுய நா சமைக்றதல வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அப்டின்னா உங்ளுக் பிடிச்சமான உணவு என்ன
எனக்கு வந்து மீன் கொழம்புப்பா நானா சமச்சு அந்த மீன் கொழம்பு நானா அது அடுப்புல வைக்கணு கேஸ்லோ அந்த மாரிலா இல்ல அடுப்புல வச்சு இது சட்டில வைக்கணு அந்த மண்பான சட்டி இருக்குயா அதுல வச்சு பாத்து சாப்ட்டா அவ்ளோ ஒரு டேஸ்ட்டு மீன் கொழம்புண்றது இன்னைக்கு வச்சி சாப்புட்றது இது ஒரு டேஸ்ட் இருக்காது அடுத்த நாளு வச்சு ஒரு தோசையில போட்டு நெய் தோச போட்டு சாப்ட்டா அது செம்ம வேற லெவல்லருக் க்கு டேஸ்ட்டு
சூப்பர் சூப்பர்க்கா நானு கேள்வி பட்டுருக்கே தோசைக்கோ இட்லிக்கோ மீன் கொழம்பு நல்லாருக்
ம் நல்லா சுட சுட ஊத்தி சாப்ட்டா நல்லாருக்கும்ப்பா
சூப்பர் சூப்பர்க்கா சோ மீன் வந்துட்டு மீன் உள்ள நெறைய சத் சத்துக்கள் இருக்கு அது மாதிரி இருக்கு
இப்ப எல்லாத்தோட பாத்தோன்னா மீனு நம்ம எவ்ளோ வேணா எடுத்துக்லா மீன்ல எந்த ஒரு இது இல்ல மீன் எவ்ளோ வேணா நம்ப எடுத்துக்லா அது உங்க பசங்க அங்க புடிச்ட்டு வருவாங்க பக்கத்தால ஏரி இருக்கு அதுல உயிரோடேய புடிச்ட்டு வருவாங்க உயிராவே இருக்கு மீனுங்க புடிச்சிட்டு வர மீன்லா
சோ உங்ளுக்கு மீன் வந்துட்டு அதிகமா எளிமையா கெடைக்குது சோ சத்தான உணவு சாப்பட்றீங்க
ம் ஆமாம்பா மீனுன்றது இங்க எளிமையா கெடைக்கு எங்க ஃபேம்லி எல்லாருக்குமேபா தம்பி பசங்க பசங்களுக்கு பாத்தோனா அந்த முள்ளல்லா எடுத்து ஒரு ப்ளேட்ல நம்ப வச்சுட்டோன்னா எடுத்து சாப்டுவாங்க
அக்கா இன்னொரு டவுட் டு நீங்க மீன் சாப்ட்றீங்கள அதுல முள்ளல்லா இருக்கும்ல அந்த முள்ளல்லா எப்புடி நீங்க அ எடுத்துட்டு சாப்பட்றீங்க அது ஒரு ச் சாப்புட்றபே எரி ஒரு மாரி எரிச்சலா இருக்காதா
அதுல்லாருக்காது பா அது டேஸ்ட் பாத்துடோன்னா அது ஏ எரு சல் வருது அப்டிலா இல்ல நீங்க இப்ப கருவாப்பில்லைய எடுத்து ஓரமா வைக்கலயா நீங்க அந்த மாரி நாங்க மூ மீனு மீ முல்ல எடுத்து நாங்க ஓரமா வச் வச்சுட்டு சாப்டுவோ அதலா ஒரு எரிச்சலுல்லபா டேஸ்ட்டு டேஸ்ட் நம்ப பாத் கத்துட்டோன்னா நம்பள்க்கு அந்த ஒரு இதுவே இருக்காது ம்
இப்ப நீங்க சொல்கிறீங்க அ எரிச்சல் எது இருக்காது கருவாப்பில அ பண்றிங்க இப்பெல்லா நா கருவேப்பிள்ளையே எடுத்து சாப்டுறேங்க்கா அது சாம்பார்ல போட்டாலோ ரசத்துல போட்டாலோ ஏன்னா முடி எனக்கு வெள்ளை ஆயிட்டுச்சுக்கா சோ அதனால வந்து அத சாப்ட்டோம்னா அது வந்து ஏதோ அட்லீஸ்ட்
ஏஜ்ஜு வந்தோன முடிலா கொட்ட ஆரம்பிச்சிருச்சுப்பா கருவேப்புல்ல வந்து கிட்டத்தட்ட நா ஒன் இயரா எடுத்துக்கிட்டே அந்த காலையிலேயு வந்து அத கொதிக்க வச்சு அத நா குடிச்சு ஒன் இயரா அத கன்டினியூவ பண்ணிட்ருந்தே முடி வந்து எனக்கு கொட்றது நின்னுச்சு நா எவ்ளோவோ அத இது பண்ணே முடி அப்டியே கொட்றது ஆனா அந்த ரொம்ப நாள் பிறகுதா அது தெரிஞ்சுது ஒடனே அது காமிக்கல ரொம்ப நாள் பிறகு முடி கோட்டுறது எனக்கு நின்னுடுச்சு
சரிங்கக்கா சரிங்கக்கா சோ இந்த மாதிரியான நம்ம சாப் ப்புற பொருட்கள்லயே நல்லா சத்தான உணவுகள் வந்து பிடிச்ச மாரிருக்கு இல்லைங்களா
இல்ல தம்பி கருவேப்பில ஊறுகாருக்கு பாருங்க அதுவு நல்ல கருவேப்பில ஊருகா சாப் ட்ருக்கீங்களா
ஆ சாப்ட்டுறேங்க்கா அவுங்க வீட்ல பண்ணி வப்பாங்க அக்கா அம்மால்லா
சாப்பாடு வச்சு கருவேப்பில ஊறுக்காய அது கூட பசஞ்சி சாப்ட்டாலு அது ஒரு டேஸ்ட் நல்லாருக்கு காரமா வச்சுக் அந்த மாரி இட்லி நல்லா சுட சுட இட்லி வச்சு கார சட்னி அது அந்த பச்ச சட்னி கேள்விப்பட்ருக்கீங்ளா பச்சைல்லா அரச்சு வெச்சு சாப்டுவாங்க
ஆமாங்க இப்ப டிவில கூட செண்டர் ஆச்சு குக்கு வித்து கோமாளி யூடியூப்ல கூட
அதெல்லா வேற லெவல்ல இருக்குப்பா சுட சுட வச்சு அந்த பச்ச வெங்காயத்த போட்டு பச்ச மொளகா எல்லா போட்டு இடிச்சு வச்சு அது ஒரு டேஸ்ட்டுபா
சூப்பர் சூப்பர் ஆனாங்க எனக்கு தெரிஞ்சு அரச்சி அரச்சி சட்னி வந்து மிக்சில அரைக்கிறத விட அம்மில அரச்சு சா
ம் அம்மில தான்பா ‌மேக் மேக்சிமம் நீ அத நம் வீட்லெல்லா அம்மிலா இருக்குப்பா அம்மி தா அம்மாட்ட குடுத்துட்றன்னா ஏ வி அப்பையு அம்மா இல்லாதப்ப வந்து மிக்சியில வச்சுப்பே அப்டி இல்லேன்னா வெங்காயத் சட்டிய பொறுத்த அளவுக்கு அம்மில வச்சு அரச்சு சாப்ட்டா நல்லாருக்கு அம்மில இந்த பொட் ஊருகா தொவையல் அறிப்பாங்க பாருங்க மல்லாட்ட தொவையல் மல்லாட்ட வச்சு ஊருகா வச் சு அரைக்கிறது எங்க வீட்ல பக்கத்து வீட்ல பாட்டி இருப்பாங்க மல்லாட்ட தொவையல் அவுங்க அரைச்சாங்கன்னா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி பயிர் வகைல வேக வச்சு எடுத்துட்டு வருவாங்க
ஆ
ம் அதெல்லா எடுத்து
பரவால்லக்கா பரவால்ல ஆ பயிர் வகைகள்லாம் எந்த மாதிரியான பயிர் நெறைய பேர் பயிர்கள்லாம் கட்லல்லாம் பண்ணி சாப்டுறாங்க எனக்கு இந்த கட்லட் புடிக்குன்றாங்க அந்த மாரி கட்லட்லா செய்வீங்களா
இது பச்ச பயிர் இருக்குல்லப்பா பச்ச பயிர் என்ன பண்ணுவாங்க அவிச்சிருவாங்க வறுத்து அவிப்பாங்க அத வறுத்து அவித் சி அத லைட்டா இந்த இதுல போட்டு குத்தி அது கொஞ்சோ வெல்லம் நாட்டு வெல்லம் போட்டு குடுத்துருவாங்க போட்டு குடுத்து புடிச்சு புடிச்சி வச்ச வச்சுருவாங்க கைல புடிச்சி ஒரு ஒரு உருண்ட வச்சுறது பசங்களுக்கு பாத்திங்கன்னா பசங்களு சாப்டுவாங்க விரும்பி அத சாப்டுவாங்க நாட்டு சக்கர போட்டு வச்சுட்டன்னா அந்த மாரி மல்லாட்ட இது வேர்க்கடல இருக்கு பாத்தீங்களா
ஆ ஆமாங்கா
வேர்க்கடல அத உரிச்சி அந்த மாரி வெல்லம் போட்டு அத புடிச்சி தனியா நாங்க வச்சிறது இப்ப ரீசண்டா எள்ளு உருண்ட கூட போட்டு புடிச்சி வச்சிருக்கோம்ப்பா பசங்களுக்கு
சூப்பர் சூப்பர்க்கா சிறப்பா சொன்னீங்க ஆ இது அது மாதிரி கா இந்த உளுந்து எள்ளு கருப்பு உளுந்து எள்ளு அதுக்கப் புறோம் இன்னு வேற எதோ சொன்னாங்க ஆ ம மல்லா ட்ட அப்புறோ வந்து இந்த மாதிரியான தானியோ கெடைக்கற தானியத்தியே வந்து நல்லா வறுத்து பொடிச்சி அத வந்து அ லட்டுலா செஞ்சி சாப்படலா ரொம்ப நல்லதுன்றாங்க இடுப்பு கை
இவாங்கப்பா கா அந்த மாரி நவதானிய இது சம்பந்தமா நெறைய மாவு பசங்களுக்கு ஆ அந்த நட்ஸ் ஐட்டோ அதெல்லா போட்டு தா நவதானிய பொருள்லா போட்டு மாவா அரைச்சி வச்சிப்பாங்க எனக்கு ஒரு ரெண்டு வயசுல ஒரு கொழந்த இருக்கா அவன பாத்தோன்னா காலையில அத நா ஊட்றது அக்கா அரைச்சி இந்த மாரி சளிச்சி கிழிச்சி வச்சிருவாங்க அந்த மாவ வேறு ஃபுல்லா நவதானியந்தா அதலரு க்கு அந்த மாவ நா புள்ளைங்களுக்கு சத்தா ஊட்றது
சூப்பர்க்கா உங்குள்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ம் அ பழம்னா என்னன் சொல்வீங்க
எனக்கு ரொம்ப புடிச்சமான பழன் பனானா நா சாப்டுவம்ப்பா ஆனா எல்லா சிரிப்பாங்க என்ன போய் போய் பனானாவையா சொல்ற அப்டின்னு அதூ இந்த செவ்வாழ இருக்கு பாத்தீங்ளா செவ்வாழ பனானா அது எனக் ரொம்ப புடிக்கு காலேஜ் ஃப்ரெண்ஸுங் கூட என்னாடி பழமே எதூ எடுக்லன்னு பனானாவ் போய் சொல்றம்பாங்க அது எனக்கு எதோ புடிச்சிருக்கு அவ்ளதா
அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கு அவுங்களுக்கு புடிச்சிருக்கு கண்டிப்பாக்கா அது இந்த பலாபழ இந்த இப்ப வந்துக்கா இப்ப நீங்க வேணா இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க இது சம சூப்பரு டேஸ்ட்டா இருக்கு ஆ பலாப்பழோ ஆ மாம்பழோ வாழப்பழோ இது மூணுமே இப்ப இந்த டைம்ல கெடைக்கும் பா த்திங்களா முக்கனி பழனு சொல்லுவாங்க இந்த பழத்துல வந்து கோயில்ல ஊடோ அபிஷேகளா செய்வாங்க இந்த டைம்ல ஆ முக்கனி அபிஷேகனு சொல்லி பண்ணுவாங்களா அப்ப வந்து இந்த முக் ஆ இந்த மூணு பழத்தையு வச்சு இது பண்ணுவாங்கக்கா ஸ்மூத்தியா ஆ பாயாசோ பண்ணுவாங்கக்கா
ஆ இல்லப்பா நா அத கேள்வி பண்லப்பா அக்கா வேணா அந்த வாழ பழத்த வாழப்பழ இங்க நெறையா இருக்கும்ப்பா நெறையா கிடைக்குது வாழப்பழோ
சூப்பர்க்கா
அத வச்சு பாத்தோன்னா பஞ்சாமிர்தோ மாரி செஞ்சு குடுப்பாங்க வாழப்பழத்த வச்சு அக்கா
அக்கா நீங்க வேற நா ஒரு வாட்டிக்கா சஷ்டி விரதத்துக்கு முருகருக்கு பஞ்சாமிர்தோ செஞ்சேக்கா நீங்கல்லா அப்டியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அப் அந்த பஞ்சாமிர்தோ அப்டியே பழனி பஞ்சாமிர்தோ மாரியே இருந்துதுக்கா
ம் சூப்பர்ப்பா ம் எப்பிடி செஞ்சீங்கப்பா
நீ அது சு ரொம்ப சிம்பிள்தாக்கா இதுல நேரோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நா அடுத்த கால்ல கண்டிப்பா இத பத் தி உங்களுக்கு ஆ விலாவாரியா சொல்றங்கா பட் ஆனா அந்த பஞ்சாமிர்தன்றது வந்து நா செஞ்சி இவ்ளோ நல்லா இருக்கா அப்டினு நா வியந்தது வியந்திருக்கேக்கா
ம் ம்
சரிங்கக்கா நமக்கு நேரம் க கம்மி ஆயிடுச்சுக்கா நன்றிக்கா
ம் நன்றிப்பா நன்றிப்பா